உ ஹலோ வணக்கம் தோழி கேக்குதா கேக்குதா தோழி உங்கள்க்கு
நா பேசர்து கேக்குதா தோழி உங்கள்க்கு
ஆ கேக்குது தோழி என்ன பண்றீங்க தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க
உம் சாப்ட்டே நா ரசமு கறி கொழம்பு தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா போட்டி சாப்ட்டே தோழி
போட்டியா சேரி சேரிங் தோழி போட்டி எப்டி செய்ருதுங்க தோழி எனக்கு தெரியாது அது எப்படி கிளீன் பண்றது
அப்படியா ஒன்னுல்ல தொழி சிம்பிள் சிம்பிள் முற அ, ஆஸ் ரொம்ப சலுவயான தா
ஆஹ் செரி சொல்லுங்க தோழி கொஞ்சோ, நீங்க கொஞ்சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்ச சொல்லுங்க தோழி நா கொஞ்சோ கத்துக்கறே அது எப்படி கழுவுணு அப்புறமா அது எப்டி சமைக்கணு உம் சொல்லுங்க தோழி
ஒன்னுல்ல தோழி அது ஆ, சந்தைலருந்து வாங்கிட்டு வந்து அத மொதல்ல வந்து கிளீனா கழுவிட் ங் க, கழுவிடனு நல்ல மொறைல கழுவிட்டும் ரெண்டு மூணு தண்ணீல கழுவிட்டு அதுக்கப்புறமா அது உள்ள இருக்கிற அசிங்கமான இதுல்லா கிளீன் பண்ணி அதுக்கு மேல இருக்கிற தோல் துலயு நீங்க சவி கிளீன் பண்ணனு அதுக்கப்புறமா அது வந்து பெரிய பெரிய பீஸ்ல பஸ்ட் க கட் பண்ணிடணு தோம் வெட்டிட்டு அதுக்கப்புறமா சின்ன துண்டா வெட்டிட்டு அது மஞ்சள்ள கொஞ்ச நேரோ ஊற வெச்சு வெச்சீங்கன்னா அதுல இருக்கு இருக்க அஹ் கெட்டமான வாட எல்லா போயிடு அதுக்கப்புறமா நீங்க ஆக்குறதுக்கு அது ரெடி ஈசியாயிரு ஆக்கலா நீங்க
சேரிங்க தோழி அப்புறமா அது நீங்க எப்படி வெச் சீங்க அந்த போட்டி கொழம்பு
குழம்பு வந்து ஒன்னுல்ல ஒரு ஆஹ நாலு வெங்காயத்த பீஸ் பீஸா கட் ப சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிட்டு
சேரிங்க தோழி
ஆஹ் ரெண்டு தக்காளிய தக்காளியு ரெண்டு வெச்சுக்கணு கொத்தமல்லி ஹ இஞ்சி பூண்டு அதோட இது வெச்சிகிடு நீங்க ஆக்கலா முதல்ல வெங்காயத்த வதக்கிட்டு அதுல வந்து
கொஞ்சோ ஸ்லோவா சொல்லுங்க தோழி கொஞ்சோ ஸ்லோவா சொல்லுங்க தோழி து நா எல்லாமே எழுது வெச்சுக்கிற தோழி கொஞ்சோ நீங்க பொறுமையா சொன்னீங்கன்னா நா எழ்தி க்கிர தோழி
ஓக்கே செரி தோழி சொல்ற மொதல்ல நீங்க நா ஆணிய வெங்காயத்த நல்லா நறுக்கிட்டு அதுக்கப்றமா அது ஒரு குக்கர வெச்சு அது கேஸ் ல ஆன் பண்ணி கிராம்பு பட்ட ஏலக்கா அதுக்கப்புறமா ஆ இதுல வந்து எண்ண போட்டு சூட வெச்சிட்டு அதுப்புறமா அதுல வெங்காயத்த தூரணோ அது வெங்காயத்த கொஞ்சோ வதக்
இப்போ நம்ம ஒரு போட்டிக்கு எவ்ளோ வெங்காயோ போடணோ தோ
ஒரு போட்டிக்கி போடலாமா அவுங்க உங்ளோட சுவைக்கு த தகுந்த மாதிரி நீங்க நல்லா ம் பா என்ன சொல்றது ரொம்ப லூஸா சாப்டீங்கன்னா இல்ல நீங்க வந்து அது ம் கொஞ்சமா இருந்த போது தொக் க்கு மாதிரி ஆ ஆமா ஆனியன் எக்ஸ்ட்ரா ஆனியன்னு இது தக்காளி வெங்காயெல்லா அதிகமா ப படுத்துக்கணு நீங்க ட்ரையா தொக் க்கு மாதிரி சாப்றீங்க அப்டின்னா நீங்க ஆனியன கம்மியா கம்மி பண்ணிக்லா இப்போ நீங்க கொழம்பா வேணும்னா உங்கள்கு அப்போ ஒரு ஃபை டு அஞ்சு ஆறு ஆனியன் போல்லா நீங்க அதுல தக்கா இது வெங்காயம் போல்லா ம் அதுக்கப்றமா அது வதக்கிக்கிட்டு அதுல தக்காளி எதும் நர் க்கி போட்டுக்கணு
சேரி அது தக்காளி நம்ம எவ்ளோ சேத்துக்கலாம் தோழி அதுல
அது ந கொழம்புக்கு தகுந்த மாரி ரெண்டு போட்டா போதும் நீங்க ஆ இந்த வெங்காயம் எவ்வளௌ போட்றீங்க அது க்கு தகுந்த மாதிரி நாம பாத்து ஒரு ரெண்டா மூணா பாத்து போட்டுக்கணு
செரிங்க தோழி
கொழபு எப்டி நம்மளுக்கு தண்ணியா வேணுமா இல்ல கெட் டிய வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிக்கணும்
ம் சரிங்க தோழி
அது ப ம் கம்பல் இதுஹ மறந்துடாம அது மஞ்சள் தண்ணில கொஞ்சம் விட்டீங்கன்னா அதுல இருக்கிற வாடை எல்லாம் போயிடும் அ ஆக்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை தண்ணில இது சுடு தண்ணில போட்டு கிளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது
சேரிங்க தோழி அதுக்கு எவ்ளோ விசிலு விடலாம் தோழி அது நல்லா வேகணும் இல்லையா எவ்ளோ விசிலு விடணும் தோழி அதுக்கு
விசிலு அது போட்டியும் பெ பெருசா இருந்தா ஒரு எட்டு விசில் அப்படி விடணும் இல்ல அது ரொம்ப சின்ன ஆடுது ஃபோட்டி தான் சொல்லி இருந்தா நாலு விட்டா போதும்
ஓ அப்படிங்களா த் தோழி அது நாலு நாலு விசில்லயே அது நல்லா வேக ஆகிருமா தோழி
ஆ வேகிடும் ஆ நீங்க நல்லா இன்னொரு ருசி வேணுமா உங்களுக்கு அதுல ஆ பருப்பும் போட்டுக்கலாம் நீங்க
ம் சரிங்க சொல்லி கொஞ்சம் நமா கூட்டு எல்லாம் செய்றமே அந்த மாரி பருப்பு போட்டு செய்னும்
ங்கனா நல்லா சுவையா இருக்கும்
ம் எவ்ளோ எவ்ளோ பருப்பு சேர்த்து
ஒரு ஃபோட்டிக்கு ஒரு அம்பது கிராம் இருபது முப்பது கிராம் நீங்க அதான் கொழும்பு மாதிரி வேணும்னா அதிகமா சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கெட்டியாகவே போதும்னா நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம் சும்மா டேஸ்டுகான் சுவைக்காக மட்டும் சேத்துகுலான்
ம் செரிங்க தோழி
ம் நீங்க எப்டி செஞ்சீங்க நீங்க எப்டி செஞ்சீங்க கொளும்பு மட்டன் கொளும்பு இது
செரிங்க தோழி நா சொல்றன் நா அது இப் போ பக்ரீத் இல்லையே தோழி அதுனால நறியா கறி வந்துச்சு செரி எல்லாமே என்ன பண்ணன் எலும்பு எல்லாம் எடுத்து கொஞ்சம் கறியும் அதுல சேத்
சி ஒரு அளவுக்கா நம்ம எவ்ளோ தேவையோ நம்ம பேம்லிக்கு எல்லா த்து என்ன பண்ணே பிரிச்சு வெச்சிட்டே வெச்சிட்டு செரி இன்னிக்கி நல்லா போட்டு ஒரு நல்லா பெப் ப்பர் சிக்கன் பெப்பர் சிக் நம்ம அந்த மாரி அந்த மாரி இது சொல்லுவாங்க ஃபாலு அப்டின்டு சொல்லுவாங்க இதுலியு நல்லா மெலுக் க்கு நல்லா போட்டு தூ
நீங்க எப்டி செஞ்சீங்க எது செய்முற சொல்லுங்க எனக்கு
அப்புடியா தோழி இருங்க தோழி சொல்றே உங்குக்கு தெரியாதா தோழி அந்த கொழம்பு எப்டி செய்ணுன்
இல்ல தோழி நா ரொம்ப நாளாச்சு செஞ்சே அமா நீங்க சொன்னீங்க நானு அத இது பண்ணி வச்சுப்பே புக்ல எழுதி வச்சீங்கனா எனக்கு யூஸ் ஆகு அப்றமா
சேரிங்க தோழி நா சொல்றே அது எப்புடினா நா அரைச்சீட்டு செஞ்சே தோழி நா இப்போ நம்ம நல்ல கறியெல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டு நம்ம தக்காளி வெங்காயொ பச்ச மொளகா அப்பறமா கொத்துமல்லி நா ஒரு மூணு தர்வ நாலு தரவ மட்டனு அதிகமா நம்ம கழுவ தேவ இல்ல ஒரு நாலு தரவ மூணு தரவ கழவுனாலே போது தோழி அதுல எல்லா அவ்ளோவா கவுச்ச ஸ்மெல் வராது தோழி
ஆ அதுவு கவுச்சி தானே இதுல ஸ்மெல் வராதா
அதுல அதிகமா வராது தோழி ஏனா மட்டன் பாத்தீங்கனா அதுல இப்ப நம்ம மட்டன்ல அதிகமா ஸ்மெல் வராது தோழி அதுல போட்டி அந்த மாரினா அது தெரியுல்ல போட்டினாவே அது நல்ல அது சாணி எல்லா வைக்கிறது இல்ல அதுல நல்லா ஸ்மெல்லு இரு க்கு ஆனா இதுல ஸ்மெல் இருக்காது தோழி இது வெறு கரிதான அ சும்மா ஒரு மூணு தடவ நாலு தடவ நல்லவ
ம் நீங்க எவ்ளோ தக்காளி அ வெங்காயலா போடுவீங்க தொழி
ஆ அது இப்போ நான்ன இப்போ நிறய எனக்கு கிரேவி வேணு அபபடின்ட்டு நா அஞ்சு வெங்காய அ அஞ்சு தக்காளி சேத்து நல்லா சேத்துட்டு ஆமா சேத்துட்டு நல்லா மொளகா இந்த பச்ச மிளகா கொ கொத் த்து மல்லி கருவேப்பில்ல அப்பறமா மெளகு கொஞ்சோ சீரகோ எல்லா சேத்துட்டு அரச்சி பேஸ்ட்டா எடுத்துகிட்டே வெறு அந்த கிராம்பு மட்டு போடுவ பட்ட போட மாட்ட தோழி நா அந்த பட்ட ஸ்மெல் புடிக்காது க்கு ஒரு சில பேர் போடுவாங்க தோலி ஏலக்காவு போட மாட்ட ஆஹா அதுவு தேவ இல்ல தோலி இப்ப நம்ம போட்டி கொழும்புக் போட்டுக்லா ஆஹா இல்லத் தோழி சோம்புய சோம்பு எனக்கு அந்த ஏலக்கா அந்த பட்டயம் ஸ்மெல்லு புடிக்காது ரொம்ப தூக்கலா வரு மெல்லு அந்த ஸ்மெல் வந்தா ஏ கணவர்க்கு கூட புடிக்காது தோழி அதுனால என்ன பண்ணுவ வெறு கிராம்பு மட்டுமே போட்டு ஒன் சும்மா ஒரு நாளு கிராம்பு போட்டு நல்லா அரச்சுக்கிட்ட அந்த மசாலாவ அரச்சிட்டு அதுக்கப்றமா தேங்கா போட மாட் தொலித்தே அப்போட் த இனிப்பாயிருது தோலி கொலும்பு ஆமா அதுனால தேங்கா போடத் தேவயில்ல இது மட்டுமேப் போட்டு நல்லா அரச்சிட்டு தோலி
ம் மிளகு எவ்ளோ கிராம் போடுவீங்க தோழி நீங்க
கிராம் அளவுக்கு தேவையில்ல சும்மா ஒரு கை
அது மிளகாய் எல்லா அதுல என்ன அதுல போடுவீங்க நீங்க
நாலு மெளகா போடலா தோழி நாலு மெளகா
ஒரு ஒரு கிலோ மட்டனுக்கு எவ்ளோ போடலா தோழி
ஆஹ் அதே அதே அளவுதா தோழி நம்மல்து ஒரு நாலஞ்சு மெளகா போட் தாலே போது எனக்கு ரொம்ப மொளகா காரோ எடுத்துக் மாட்டேன்னா அதனால நா கொஞ்ச கம்மியா தா போடுவே உங்குளுக்கு எவ்ளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க
செரி தோழி
சரிங்க தோழி அந்த இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில போட்டு நல்லா அந்த மசாலா வதக்கிட்டு கறி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா ஒரு நாலு விசில் விட்ருணு தோழி அவ்ளோதா தோழி ஈஸியான ஆமா இல்ல தோழி வெ து அந்த கறி போட்டு அந்த மசா
வதக்குனா நல்லா டேஸ்ட்டு நல்லா சுவையா இருக்குனு சொல்லுவாங்கல்ல வதக்குனா ஆயில்ல வேற எண்ணெய்ல வதக்குனா
வெ வெட்டி ட்டு எண்ணெய்ல போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல மசாலா போட்ருவ போட்டுட்டு அது நல்லா நல்லா அந்த பச்ச ஸ்மெல் போன உடனே அ கறி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மஞ்சத்தூளு மிளகாத்தூள் வேணுனா போட்டுட்டு ஒரு ஸ் நாள் விசில் விட் பேசனது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது மீண்டும் மறுபடியு பேசலாந் தோழி வணக்
வணக்கம் தோழி